ஹலோ ஆ கேக்குது உங்களுக்கு
ஆ கேக்குது நல்லா. என்ன செஞ்சிட்ரு க்கீங்க
சும்மாதா, நீங்க?
வச்சுட்ருக்கோ நாங்க சாப்டாச்சா சாப்டாச்சா கேக்குதுங்களா ப்ரோ?
நீங்க சாப்ட்டீங்களான்னு கேட்டே.
ஆ சாப்ட்டாச்சு நானு சாப்ட்டாச்சு. ம் ஆ ஹலோ ஆ பேசலாமா ப்ரோ எதாவது ஆ கேக்குது ப்ரோ உங்களுக்கு கேக்குதா நல்லா? ஆ இங்க மழ நல்ல மழ
ஓ
ஆஹ என்ன
இங்க எங்களுக்கு எதும் மழ லேசாதா வந்துச்சு முந்தா நேத்து இப்ப எதும் மழ பெய்ல இன்னக்கி ஃபுல்லா வெயில்தா அடிச்சிருந்ச்சி இ இப்ப மழ பெய்தாங்க அங்க?
இப்ப மழ நல்ல மழ பெரிய மழ.
ஓ
பெரிய மழ பேஞ்சிட்ருக்கு அதா டவர் ப்ராப்ளமா இருக்கான்னு எனக்கு தெர்ல ஆனா கே
ஓ எனக்கு உன்ன கொஞ்ச ச லவுடோ பேசுனா நல்லாருக்கு சத்தமா
ஆ கேக்குதா நல்லா இப்போ? ஆ ஓகே ஓகே ஓகே எதாவது ஒரு டாபிக் பத்தி பேசலாமா?
ஆ பேசலாங்க. என்ன டாபிக் பேசலா? இல்ல இப்பதா படிச்சு முடிச்சே. இப்பதா காலேஜ் முடிஞ்ச்சு எனக்கு.
ஓகே ஓகே கோச்சிங் கிளாஸ் எதுவும் போயிட் ருக்கீங்களா?
புரியல. கோச்சிங் கிளாஸ்லா எதும் போல இல்ல அப்டில்லா எதும் காம்படீட் டு எக்ஸாமுக்கெலா எதும் பண்ல. அய் யோயோ இப்போதைக்கு கோர்ஸ் முடிச்சுட்டு ஐ டி பக்கோலா போலானுக்குறே
கே கே ஓகே ஓகே ம் ஐ டி ஃபீல்டு ஆக்சுவலி ஐ டி ஃபீல் ஆக்சுவலி அரு நல்லதானே
உ அதனாலதா ஃபியூச்சர்ல அதா எல்லாமே நம்ம ஏ அய கத்துக்கிடலா ஈஸியா இருக்கு உள்ள போறத்துக்கு ஐ டி உள்ள
உ
உ மோஸ்ட்லி இது கம்யூனிகேஷன் ஓகே வந்த போது அவங்களுக்கு மோஸ்ட்லி நம்ம அத வச்சே உள்ளே போயிட்லா போயிவிட்டு அப்போ மோஸ்ட்லி அவங்களே சொல்லி தந்துருவாங்க எல்லாத்தையு
ஓ அப்டியா சே ட்ரரைனிங் குடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கே ஆனா எப்டின்னு தெரியாது நீங்க அதுக்குதா ஐ டி சம்பபட்டு தா படிச்சிருக்கீங்களா
ஆமா ஐ டி ஃபீல்டு தா எங்கள ஃபுல்லா பி சி ஏ படிச்சிருக்க சொ அதனால
சரி சரி ஓகே ஆ ஏ நா எந்த சிஜெனா மேக்ஸ் மேஜர் வேன் டீச்சிங்ல ஒர்க் பண்ணி பன்னே
உ
அப்போ குழந்த சின்ன பிள்ளைங்கங்கனால நா ஸ்கூல் போகல ச சுற்றான்
இப்ப ஃப்ரீயாதா இரு கிங்க
எக்ஸாம்க உ பரிப்பேர் பண்ணிட்டுதா இருப்பே
என்ன எக்ஸாம்கா
நீங்க பேசறது விட்டு விட்டு கேக்குது
கேக்குது
அ இப்ப கேக்குதுக்கா ஆ கேக்குதுக்கா
ஓ ஓகேக்கா நா ஏதோ அப்டி ட்ரை பண்லானா
இ உங்களுக்கு பேசஞ நீண்ண சொ அடிய சொல்றேன் முடிச்சதுமே இப்போ இந்த பேங்க் எக்ஸாம் லா த்து நா வந்து படிச்சுட்டு எப்டி வேலைக்கு போய் சேர்ந்து இருந்ததால எப்டியோ போயிருச்சு சரிப்போ ஒக்காந்துட்டு இருக்கே
ஓ நா இதுக்கப்றோந்தா பாட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணிட்டு அப் கோர்ஸ் படிக்லானு நெனக் கதாம் ஆ கேக்குதாக்க
ஆ ஹலோ
கேக்குதாக்கா ஒங்களுக்கு
ஹ உங்க கேக்கு கொஞ்சோ லைன் விட்டு விட்டு கேக்குதோ ஆ ஒரு மாரிதா சர்வே ப்ராப்ளம் நெனக்குறே ஐ திங்க் மழ பெய்ரதால எதுவு ஃபால்டா என்னன்னு தெரியல
எனக்கு இப்ப நல்லா கேக்குது மின்ன பேசுனது கேக்கல
ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே ஓகேப்பா உம் சொல்லுங்க உங்க உங்க இது சைடு என்ன பேமஸ்சு
எங்க ஊர் சைட்ல புட்ல கேக்குறிங்ளா கிப்பாக எல்லா அப்டி ஏதாவது கேக்குறீங்களாக்கா
எப்ப சொல்லுங்க அப்டியே கேட்போமே சுத்தி போற்ற
எங்களுக்கு சுத்தி பாக்க எடம்ன்னா எங்களுக்கு ஏற்காடு தா ஃபேமஸ்சு
ஓ நீங்க சேலம் சைடா ஓகே ஓகே ஓகே ஆ ஓகே
ம்
ஏற்காடு நல்ல ஏரியா
உம் சோ மோஸ்ட்லி நாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கூட கிளம்புன்னனு சொல்ட்டு முடிவு பண்ணா ஏற்காடு தா வருவோ அடிக்கடி அப்பிடியில்ல ஏற்க கில்யூம் ஃபால்ஸ் இருக்குது எங்க ஒரு ஊர் சைடு ஆணும் முடுவன்னு சொல்லுவாங்க அங்க போய் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோ அப்பிடில்லானா இந்த மே மாசோல்லா மோஸ்ட்லி அந்த ஆணு மடுவு இல்லானா இன்னொரு டேம் இருக்கு டேம்ல தண்ணி தொறந்துவுடுவாங்க இந்த மேமாசோ ஏப்பரலா அப்ப அங்க போய்டுவோ டேமுக்கு குளிக்கிறதுக்கு
ச்சுலி அந்த மாரி இட அந்த மாரி இட பாக்குறதுக்கு நல்லா இருக்கு டூர் போறதுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு டூர் போறதுக்கு பாறது அந்த மாரி எடல்லா நல்லா இருக்கும்ல்லு சொல்லே
நீங்க பேச சவுண்ட் கேக்கலக்கா
இல்ல டூர் போகறதுக்கு பார்கறதுக்கு அந்த மாரி பிளேஸ்லா நல்லா இருக்குல்ல
ஆமாக்கா ம்
இந்தியா மதுரை சோ கேள்வி பட்ருக்கீங்க தானே இங்க மதுரைல எல்லாமே பேமஸ் தா எல்லாமே எல்லாமே பேமஸ்தா இருக்கு
மதுரையில ஃபுட்டுதா ஃபேமஸே அங்க
ஃபுட்டு கோயிலு சுத்தி பாக் க்க எடோ எல்லாத்தியு
மதுரைக்கு வந்தருக்கே ரெண்டைம் வந்துருக்கே ரெண்டு மூணு டைம் இருக்கு வரு போதெல்லா மீனாட்சி அம்மன் கோயிலு போயிடுவோ
ஓகே ஓகே நல்ல இரு நல்ல
இப்ப கூட்டோதாங்க அப்ப இருக்கு போது மீனாட்சியம்மன் கோயிலுக்கு
கோயிலே நீங்க ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பாக் கோயிலே நீங்க ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பாத்த மாரி இருக்கு பெருசா
ம் அக்கா நீங்க பேசுறது ச சரியா கேக்கலக்கா சத் த்தமா பேசுங்க
ஆ இல்ல டவர் ப்ராளம்னு நெனைக்கிறே நா சத்தமாதா பேசுறது என்ன விட்டுக்கிட்டு வருதுன்ன ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப கேக்குதா ஆ
இல்லக்கா மோஸ்ட்லி கேட்க மாட்டேங்கிது அதா என்னன்னு தெர்ல
ம் சரவே ப்ரப்பளமா என்னனு தெரியல நானு கத்திதா பேசுறே
ம் எனக்கு ரொம்ப அழிச்சி வச்சதா கேக்குதுக்குது காதுல
சரி ஓகே அ பேசி பாப்போ
ம்
கோய கோயிலய சுத்தி பாக்க ஒரு நாள் ஆயிருக்குங்க
இல் ந ஆமாக்கா ஒன் டே நா ஃபுல்லா ரெண்டு நாள் ட்ரிப் எப்பனா செவன்த் த்து ஏதோக்கு படிக்கு போது வந்தே நானு ஸ்கூல் ட்ரிப் கூப்பிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் நாங்க ஃபுல்லா ராமேஸ்வரம் போயிட்டோ ராமேஸ்வரத்துல சுத்திட்டு செகண்ட் நாள் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு டூ பிப்டி கிலோமீட்டர்ஸ் நினைக்கிற மதுர அங்கிருந்து டிரவல் பண்ணி நாங்க மதுரைக்கு வந்தோ ராமோஷ்வரத்தில இருந்து வந்தோ வந்த கலோ பதினொரு மணி இருக்கு ஃபுல்லா அங்க தா சுத்திட்டு இருந்தோ அப்ப சாமி தரிசனம் பாக்குறதுக்கு கூப்புட்டு போனாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண் ஒன்ர மணி நேரமா நாங்க கியூல நின்டோ
இல்ல நார்மலாவே இங்க வந் அ என்ன சொல்றது சண்டேனு இல்ல எல்லா நாளுமே இங்க வந்து மீனாட்சிம்மன் கோயிலில வந்து கூட்டம் இருக்கு ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரத்துக்கு மேல ஆகும் சாமி பாக்க பொதுவாக நாங்க இப்ப லாஸ்ட்டா ஒரு ஃபோர் மினிட்ஸ் முன்னாடி போனப்பவும் அப்படிதா ஆ ஆறு மணிக்கு எ கியூல நிக்க ஆரம்பிச்சது சாமி பாக்குறதுக்கே எங்களுக்கு ஒன்பது மணி ஆயிட்டு
ஓ
ஒரு மூணு மணிக்கு மேல சாமியை கூம்ட்டு அதுக்குப் அப்புறோ கொஞ்சம் பிரகாரத்த சுத் இப்ப வெளியே வரதுக்குகே பத்து மணி ஆச்சு எங்களுக்கு நைட்டு பத்து மணி ஆயிட்டு வெளியில வர
ம் நாங் கிட்ட ஒரு ரெண்டர மணி நேரமா சுத்தி ம்
ம் சொல்லுங்க
சுத்தி பாத்துட்டு அதுகப்பு அங்க இது ஒண்ணு இருக்கலக்கா மண் இது
திரு திருமலை நாய் திருமலை நாயக்கர் மஹால்
ம் அங்க போயிட்டு ஒரு டூ ஹார்ஸ் அங்க ஃபுல்லா சுத்தி பாத் தொனங்க
ம் அ
மதுரைக்கு வந்து அந்த ரெண்டு இடத்துக்கு தா போன நாங்க
ஆமா நாயக்கர் மஹாலு நல்லா இருக்கு அங்கேயே ஷூட்டிங் ஊந்தி ஊந்தியில இதெல்லா அங்க ஷூட்டிங் நடக்கு நல்லா இருக்கு அது
ம் இந்த இந்தோ ஏதோ படோ குள்ளநறி கூட்டம்னு ஒரு படத்துல சாங் அங்கதா எடு
அந்த சாங்கு பம்பாய் படத்துல கண்ணாலனே பாட்டு பாத்திருக்கீங்களா? அந்த பாட்டு அங்க எடுத்ததுதா கண்ணாலனே பா அதுல அந்த எடோ ஃபுல்லாவே அங்க
அந்த இது பாக்கவே‌‌ நல்ல அவங்க செ செட்டிங்தான் இப்போ இது பண்ணிருப்பாங்க. டெக்கரேஷன் பண்ணிதா எடுத்திருப்பாங்க அது எடோ ஃபுல்லாவே திருமலைநாயக்கர் மஹால்தா.
ம் அங்க பாத்திருக்க வந்திருக்க ஒரே இதே டைம்தா அந்த கோயிலுக்கு அந்த இதுக்கு வந்தே மண் அரண்மனைக்கி சூ ப்பரா இருந்துச்சு அந்த எடோ
ம் ரெண்டு மண் நேரமோ மூணு மணி நேரமோ அங்கயே சுத்தினு இருந்தே வெளிய அப்பிடியே பார்க் மாரி சின்னதா எதோ இருக்கு அங்க.
அழகர் கோயில் அழகர் கோயில் நீங்க பாத்தது இல்ல
ஆஹ இல்லக்கா அங்கல்லா போனதில்ல நா மதுரைல ரெண்டே எடந்தா பாத்துருக்கே. மீனாட்சியம்மன் கோயிலு அப்பறோ அங்க கிறிஸ்டின் கோயில் ஒண்ணு ஃபேமஸா இருக்கு அது என்ன எடோன்னு என தலசேரியா நேம் டக்குன்னு தெர்ல அங்கயு போயிருக்கே அதுக்கப்புறோ இந்த ம் அரண்மன மூணு மட்டுந்தா நா வந்து இதுல
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா அழகர் கோயில் அழகர் கோயிலுக்கு போய் பாருங்க நல்லா இருக்கு
நா அது கேள்விப்பட்டிருக்கேங்க்கா ஆனா போனதில்ல நெக்ஸ்ட் டைம் வந்தா போகணு
ப்ளேஸ் நல்லா இருக்கு பதினெட்டாம்படி கருப்பசாமி இருக்கு ம்
பிளான் இர்க்குது அது முடிச்சுட்டு அப்பிடியே மதுரைய பாக்க வந்தனா அந்த கோயில் போகணு
கண்டிப்பா போய்ட்டு வாங்க அங்க அழகர் கோயிலு இருக்குது அங்கயே கருப்பசாமி கோயிலு இருக்குது முருகன் அவரோட ஐந்தாவது படை வீடுன்னு நெனைக்கிறே பழமுதிர் சோலை அதுவு அங்கதா இருக்கு. எடோ ந் எடோ நல்லா இருக்கு. காடுதா காட்டுக்குள்ள இது நல்லா இருக்கு அந்த எடோ நல்லா இருக்கு பாக்கறதுக்கு நீங்க ஃபேமிலியோட போறதுக்கு சரி ஃப்ரண்ட்ஸோட போறதுக்கு சரி நல்லா இருக்கு ப்ளேஸு
ஆமாக்கா நா ஃப்ரண்ட்ஸோடதா மோஸ்ட்லி வருவே இப்ப இந்த வருஷத்துக்கு ரெண்டு ட்ரிப்பு போய்ட்டே சோ அதனால திருப்பி அடுத்த ட்ரிப்பு இந்த மா இந்த வருஷோ எண்டு அது மாதிரி தா போனு ஆல்ரெடி நா கேரளா ஒரு ட்ரிப் போயிட்டே பாண்டிச்சேரி ஒரு ட்ரிப்பு போயிட்டே சுத்தப்பய் வீட்டு வீட்ல இருந்து போறேன்னு சொன்னா போ விட மாட்டாங்க சோ அதனால பொறுமையாக தா போனோ இந்த வருஷோ எண்டுல அப்டி ஏதாவது போனோ
செரி ஓகே தம்பி பதினோரு நிமிஷோ பேசிட்டோ நெனக்குறே கர பண்ணிட்டு எடுத்துக்கங்க நா பாரணும் ஓகேப்ப பாய் பாய் தேங்க்யூ ஆ தேங்க் யூ தேங்க்யூ